ஹலோ ஆ கேக்குதுங்களா ஓகே நல்லா இரு நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே்கா
ஓகே சாப்டீங்களா
ம் சாயல்லாம் இல்ங்க்கா இனிமேதான் சாப்டணும் இதான் குட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க இனிமேதாங்க்கா சாப்புடணும் உம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஓகே ஓகேங்க்கா நீங்க சாப் ப்டிங்ளா
இல்ல இனிமேல் தா சாப்புட்ணூ ம் இன்னிக்கி முள்ளங்கி சாம்பார் கீர பொறியல் ரசம்
ஓகே ஓகே ஓகேங்க்கா ஓகே
ஓகே திருப்பியு அப்புறம் உங்ககிட்டதா ஒரு டவுட் கேக்கலா அ நெனச்சிட்டு இருந்தே
சொல்லுங்கக்கா
எல்லாம் பேக்கிங் அ சம்பந்தமாதா
ஓகே ஓகேங்க்கா சொல்லுங்க அக்கா எனக்கு எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து நா சொல்றே
ஓகே ஓகே இல்ல நான் அன்னைக்கு ப்ரௌனி பண்ணே
ஓகேங்க்கா
ஆ அது வந்து ஆனா வ நல்லா வந்துச்சு எல்லாமே கே பட் நீங்க அந்த க்ரிங்கிள் டா சொன்னிங்க ல அது வந் து எனக்கு அதுல கரெக்டாவே வரல ச கரெக்டானா இல்ல அது எக்பீட்டர் இங்கயே வச்சுட்டு போயிட்டே அதனால அம்மா வீட்ல அது அந்த மோர் சில்ப்பர் மாரி ஒரு இது இருக்குல்ல அ பட்டன் ப்ரஸ் பண்றது ஒரு ஒரு ஸ்டிக் மாரி இருக் ஒரு பட்டன் மேல இருக் கு அது ப்ரஸ் பண்ணா உள்ள அந்த மிஷ் ம் அந்த மோட்டர் மாதிரி தா ஓடு
அட இது ப்ளண்டருங்களா
ஆ கிட்டத்தட்ட ப்ளண்டர் மாரிதா அது வச் ட்டுதா பண்ணே
ஓகேங்க்கா அதுக்கு எஃக்கு மட்டுந்தானே அதுல பீட் பண்ண முடியு நீங்க மாவல்லா போட் ட்டீங்னா பீட் பண்ண முடியுமா
ஓரளவுக்கு வந்துச்சு அதுலயே அப்படியே தா பீட் பண்ணே
தியோ
எனக்கு அதலத தான் டவுட் என்னா போட்டோலே பாத்தேன் டிஃப்ரன்ஸ் தெரிஞ்சது நா உங்களுக்கு இங்க நம்ம செஞ்ச போட்டோ அனுப்
ஆஹ் நன்நன் ஆமாங்கா
அப்றோ நான் அன்னைக்கு செஞ்ச போட்டோ அனுப் மெல அதுலயுமே டிஃப் டிஃப்ரன்ஸ் தெரிஞ்சது அந்த அதா அன்னைக்கு வந்து தனியா அந்த ப்படி கிரிங்கிள் டாப் தனியா இருந்தது அந்தஸ ஷைனிங்கா ஒருந்தது இதுல வந்து இல்ல
ஓகேக்கா நீங்க பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவ டூத் பிக் இல்ல ஏதாவோ ஸ்டிக் வச்சு குத்தி பாத்தீங்களா பேக் ஆயிடுச்சா இல்லையான அதுல வந்து ஒட்டிட்டு வந்துச்சா சுத்தமா ஒ கட்டம் வந்துச்சா
இல்ல ஒட்டி இருந்தது ஆனா வந்து மாவு மா ரி இல்ல
ஒட்டு இருந்தது இன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க சேர்த்தி வச்சிருருக்கலா நீ எவ்வளோ டெம்பரேச்சர்ல் வச்சீங்க
ஒன் எய்ட்டில டுவெண்ட்டி பைவ் மினிட்ஸ் வச்சே
ஓகே நீங்க நெக்ஸ்ட் டைம் செய்யறப்போ ஏ வே எ பீட்டர்லா யூஸ் பண்ணாம ஸ் கிளியர் செய் ட்ரை பண்ணுங்க அக்க விச நார்மல் விச ப்ளே செய்யலா நீங்க வந்து அந்த எக்பீட்டர்ஸ யூஸ் பண்ணனு பிளன்டர் யூஸ் பண்ணுகிறதுலா கெடையாது டோனிக்கி நீங்க ஃபஸ்ட் வந் இந்தா அந்த எக்க போட்டு அந்த எக்கு வந்து ஓரளவுக்கு பிளண்டாகனு
ஆ ஓகே ஓகே
ஃபுல் டாப்பா அந்த இதா வரும்
ஓ நம்ம ந நல்லா அந்த இது எக் இதாயி வரணுங்கறது கெடையாது
அப்படிலாம் இல்லன்கா அது நல்லா சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆக்
ஆஹ் நான் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிக்சியில ஒரு பல்ஸ் குடுத்துட்டு தான் போட்டேன் சுகர் ரெண்டயுமே ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் கரையும் அப்டின்னு
ஆன் கா
ஆஹ் சரி ஓகே இந்த தப்பதான் போன வாட்டி பண்ண ஆனா டேஸ்ட் நல்லா இருந்து ச்சு அந்த கிரிங்கிள் டாப் வரல
ஓ செரி நெக்ஸ்ட் டைமுன் கா நீங்க வந்து பிளண்டர்ல எக் பீட்டர் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் விஸ்கலயே வந்து விஸ்க் பண்ணிட்டு நீங்க இதே டெம் பிரஷர்ல வச்சு பாருங்க உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வரல அப் ப்டினா இன்னும் ஒரு ஃபை மினிட்ஸ் சேத் சுத்தி வச்சு பாருங்க அது டூத் பிக்ல குத்தி பாருங்க அதுல அதுல ஒட்டிட்டு வருதா ஒட்டாம வருதாங்கிறத பாருங்க ஒட்டிட்டு வந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேத்தி வெச்சு பாருங்க அப்ப எப்படி வருதுன்னு பாக்கலாம் நீங்க என் எந்த மைதா யூஸ் பண்ணீங்க
அது பாக்கெட்ல வாங்கிட்டு வந்தாங்க லூஸ் இதுலதான் இருந்துச்சு
ஆஹ் ஆமாக்கா இல்ல இல்ல இல்ல நீங்க அந்த இதுல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னா அதுவுமே நல் நல்ல தான் இருக்கும் இல்லன்னா நாஹா போட்டது க்லாம்
ராகா மைதாவா ஓ அத் எதுமே வித்தியாசம் வருது
அக்கா மைதா இப்ப இதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வித்தியாஸ்
ஓஹோ ஓகே ஓகே ஓகே
ந நா ட்ரை பண்றப்போ அது ஃபீல் பண்ணிருக்கே இப்ப சாக்லேட் ஸ்லிமே பாத்தீங்கன்னா அவன பாப்பா பர்த்டே அப்போ நா அதுல சாக்லேட்டோட இது பாக்காத வாங்கிட்டு வந்ட்டே அத போட்டு மத்த நாளெல்லா நல்லா வந்துது கடசில அவங்க பர்த்டே அப்போ ஃபுல்லா சொதப்பீர்ச்சு நாங்க கடைலயு ப கேக் ப்ப வாங்கறதில்ல போ வீட்லயே செஞ்சுக்கறதுனால அது வாங்லயா இந்த வர்ஷோ பயங்கரமா சொதப்பீர்ச்சு
அத அதா அது நானே அன்னிக்கு இப்ப ஏ அன்னைக்குமே நீங்க இருக்கும்போது ட்ரை பண்ணுவோ அங்க உங்க வீட்ல அங்க அதுக் கப்றோ இங்கயு நாம ரெண்டு பேர் சேந்தா
ஆமா ஆமாங்க்கா நீங்க பண்ண பண்ண நீ ஆ தனியா சோலவா பண்ணிருக் கீங்க நீங்க
இது வேற நடுவ்ல பாப்பா வந்து நானு பண்ற பண்றேன்ச்சு நானே மொத டைம் பண்றே அன்னைக் வந்து ஸ்வீட் கம்மி அன்னை பாப் போட அம்மா இருந்தாங்க ஆஹ் ஆஹ் அதுனால அ நா தனியா பண்றே அப்படின் சொல்லி நா பண்ணே
ஓகே ஓகேங்க்கா
அதனால ஒன்னு பெருசா ஒன்னு ம் நல் டே டேஸ்ட் எல்லாமே நல்லார்ந்துச்சு ஆ அஹ் ஆனா அந்த க்ரிங்கிள் டாப் மட்டுந்தா ஒ
அது தா இன்னு ஒரு ஃபை மினிட்ஸ் சேத்தி வெச்சு பாருங்க இல்ல அப்டினா ஃபை மினிட் நீங்க இப்ப ஆல்ரெடி செஞ்சுட் ப்ரொசீஜர்லே செய்ங்க
ம்
அப்படி செஞ்சு இன்னோரு ஃபை மினிட்ஸ் சேத்தி வெச்சு க்ரிங்கிள் டாப் வர்லனா நீங்க எக் பிட் பண்றதுல வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு
ஆஹ் ஆமா அதா அதுல இருந்திருக்கு
நா நெக்ஸ்ட் டைம் வந்து எக் வந்து இல்லாம செய்யணு அப்படினு ஒரு தாட்ல இருக்கே
ஓ எக்கு இல்லாமே அதுக்கு என்ன அப்புறொ சப்ஸ்டூய்ட்டா
ட்ட அது இனிமேதாக்கா நா ரிச ரிசர்ச் பண்ணு
ஓஹோ ஓ மோஸ்ட்லி ஆனா நா பாக்குறதுல எல்லாமே எக்‌ யூஸ்
ஆமாக்கா எக்லஸ்ல வந்து எல்லாமே ட்ரை பண்ணனு கேக்ல இருந்து எல்லா கேக் டீ கேக் செய்வோ அதுமே க்குதா
ஆமா ஆமா அதுக்குதா அந்த நல்ல பீட்டர் தேவல் இல்ல நா
ஆமாங்க்கா அ எ அதுக்குதா வந்து அ ஓ சரி ஆமாக்ங்கா அதுக்கு தேவ நானு இப்ப இத ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல. ஸ்நாக்ஸ் வேணு சரி குக்கி ட்ரை பண்ணலா
ஆ அ
ஸ்நாக்ஸ் போட்டு குடுக்கறதுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணலான்டுருக்கே அப்புறொ சண்டே ஒ எதோ ஒன்னுக்ங்கா இன்னு ஐடியாவே எது பண்ணல.
ஆஹ் நானு அன்னைக்கிறுந்து சொல்லிட்டேருந் இந்த வாரத்துல ஒரு நாள் பண்ணலா அது அதா எனக்கு இருக்கு. புரிஞ்ச்சா பாப்பா கிட்ட கூட சொல்லிட்டுருந்த இந்த வாரத்துல ஒரு நாள் பண்ணலாம். நம்ம அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா. ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லல்ல
ஆஹா அது கொஞ்சொ ஈஸிதா
ச்சுனா ஈஸிதா அதனால சரி ஒரு நாள் பண்ணலா பண்ணலான்ட்டுருந்தோ ஆனா, ஆமா ஆமா ஆமா.
நல ஸ்
சரி நீங்க எதாவது அந்த ரெசிபி பண்ணீங்கன்னா எனக்கு அந்த இது ஷே இது பண்ணியுடுங்க. நானு ட்ரை பண்ணி பாக்குற நா நெக்ஸ்ட்டு அண்ணாவோட பர்த்டே வருது அடுத்த வாரத்துல தெரியா நம்ம அடுத்ததுக்கு சரி டீ கேக்தா இன்னு நா ட்ரை பண்ணவே இல்ல அந்த ஒரு வாட்டி பண் ணோல ஸ்டார்டிங்ல அந்த இது வருனு ஹார்டா வந்துச்சுல ஒரு வாட்டி எனக்கு அப்ப நா வந்து ப புல இது வாங்கல.
ஓகே ஓகே ஆ ஆனா பீட்டர் இல்லாமே அது வந்து சில பேரு அஹ் சாப்ட்டா செய்யறாங்க. அது ட்ரிக்ஸ் எல்லா தெரியல அக்கா அது சம் ஜெல்லு ஒண்ணு இருக்கு அத யூஸ் பண்றாங்களா என்னாங்கிறது.
ஆஹ் அதுலயுமே இப்ப போட்டிருந்தான். கேக் ஜெல் அப்படினு. ப்பிடி இருக்குன்ட்டு மேபி அது. அதையு ஊத்துனா அப்படி வருமான்னுமோ என்னமோ தெரியல.
ஆஹ அது ஆக்சுலி யூஸ். பண்ண கூடாது.
ஆமா ஆமா ஆமா
போன இடத்துலல்லா அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க
ஓஹோ நிறைய இல்ல நானு பாத்திருக்கே அத யூஸ் பண்ணி சில இதுல யூஸ் பண்ணி போடறாங்க நமா அதெல்லா அந்த மாரி. எக்ட்ரா திங்ஸ்லாம் பண்ணாம வீட்ல செஞ்சுக்கறதுக்கு தா நம்ம
ஆமா ஆமங்க்கா
அப்ப அதெல்லா போட்டா அப்புறம் இது இல்ல
இருக்காது பாக்கள நானு செய்ணுன்னு நினைக் க்கிறே அது என்னைக்கு செய்யறனன். தெரியலங்கா இப்போ போய் செஞ்சனா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள காலியாயிரும்
ஆமாமா
அதனால சரி கொஞ்சொ பொறுமையா செய்வோ அப்பற மண் ஏ மண்டைல இருந்து க்ளாஸ் போறேங்கா இதையு பண்ணிட்டா அதையும் பண்ண முட் முடியுமானு ஒரு
ஆமாமா உங்களுக்கு சரியா இருக்கு டைமு அப்பொற வந்துட்டு
செய்ணு அந்த க்ளாஸ்
நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பொற அவங்கள ஸ்கூல பிக்கப் பண்ட்டு சரியா இருக்கு ப்ஸ்ட் ரொம்ப அதனால யெல்லா ஸ்டார்டிங்ல கொஞ்சொ சரி இல்ல லீவ் டேஸ் இந்தமாரி பண்ணி வைங்க
ஆமாங்கா இது முடிஞ் த இந்த வீக் செய்றதுங்க்கா இல்லைனா நெக் க்ஸ்ட் வீக்ல செஞ்சிக்லா
ஆ அ நானு அன்னைக்கொர்நாளு ஒரு வீடியோல பாத்தே பட்டர் குக்கீஸ் புட் பட்டரு கேக் போட்ருந்தாங்க பட்டர் கேக் க ஹா பட்டர் கேக்
ஓகே ஓகேங்க்கா
சேப் வம் இந்த ப்ரொசீஜர்ல தா வந்துச்சு
ஆ
செரி அதயாவ் ட்ரைப் ப்பிடி பாக்லா அதாவதொன்னு கு சோ ஸ்மால் சின்ன குவேண்டிட்டில பண்ணி பாக்லா அப்டின் சொல்ட்டு அன்னிக்கு ஒ ஒ பா சேவ் பண்ணி வெச்சிர்க்கே அந்த இது
உம்
அப்றோ எல் எதாவ்து ஒன்னு அடுத்த வார்த்துல ஒ ட்ரை பண்ணி பாக்லா இந்த வார்த்லியே ஒன் பண்ணி பாக்லான் நெனச்சோ அதுங்குலியு அப்டிஇப்டின் பண்ட்டு அவுளுக்கு கொஞ்சோ ஒடம் சரியாம ஆயிடுச்சு பாப்பாவுக்கு அதுனால செரி இப்ப ட்ரை பண்ண முடியாது அ அ அதனால அவுங்க எல்லா வருட்டு அதுக்கப்புற பண்ணிக்லா
ஓகேங்க்கா
அப்டின் சொல்லிட்டு
ஓகே ஓகேங்க்கா பாக்ல நானு ட்ரை பண்ணனு என்ன பண்றதுன் தா தெர்ல சிஸ் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக் போறப்ப எதாவது அவுங்ளுக் புடிச்ச மாரி ஸ்நாக்ஸ்சு அவ் இதெல்லா செஞ்சு குடுக் தா அப்டின்னு ஒரு தாட் வந்துச்சு இவுங்க என்னாது என்ன நம்ம கிட் டைமு ஒத்து வரும்
இன்ன கொஞ்சோ எக்சைட்டடா இருப்பாங்க நம்ம வீட்லியே பண்ணிகுடுத் த்தூ அது அவுங்களுக் புடிச்சதா இருந்துனா நல்லதாருக்
ஆமா ஆமாங்க்கா நா அதுதா அது அவுங்ள சாப்பட வெக்கதேப் ப்பர் பெரிய ஒரு எனக்குகொரு டா இவ்ளோ நாள் கொட எனக்கு தெரியில இப்
ஆம் ஆம்மம்மா வா முன்ன முன்னாடி மாரி ஆமா ரொம்பொ ரொம்போ போர்ஷன் ரொம்பொ கம்மியா சாப்பட்ற றாங்க சாப்பட்றது ரொம்ப கம்மியாயி போச்சு
எதுவுமே எனக்கு வேணா புடிச்சதெல்லாங் கூட எனக்கு புடிக் லன்ச்
ஆமாயா அங்கயு அதே வேலதா முன்னாடி புடிச்சுதா சாப் ட்றது இப்ப அதே
ஆமா இவங்க அப்பாவு இப்ப ஃபுல்லா பயங்கர ஸ்ட்ரிட் டா சாப்ட்டுதா ஆகணு இல்லனா அடிதா குடுப் பேங்கிற அளவுக்கு மெறட்றதுக்கு அளவுக்கு வண்டாங்க எப்பயு அவரு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். பண்ண மாட்டாரு இப்ப அவருக்கே டென்ஷனாய் ஓரளவுக்கு பண்றாங்க அதனால ஏதா ஒன்னு ஹெல்த்தியா நாமளே செ செஞ்சு குடுக்கலான்னு பாக்குறேங்கா
பரவால்ல பரவால்ல
ஓகேங்
சேர்ச்சேரி
சேரிங்க்கா சேரிங்க்கா பாருங்க நானு மறுபடி ஓகேங்க்கா உம் ஓகேங்க்கா பாய்